சொல்லுங்கக்கா அப்ப என்ன கூப்பிட்டீங்க அப்புற தட்ட ஆயடுச்சு இப்ப திருப்பி இப்பதான் கேக்குது
ஆமாண்டா அதுக்கு பேருதா டவர் ப்ரச்சன வந்துருச்சு
தெரில இந்த தவர் பிரச்சன பெரும் பிரச்சனையா இருக்குது வர வர
நா வேற ஆறாவது மாடில இருக்கனா அப்பப்ப காத்து அதிகமா இருக்கும்போது இல்லன்னா காத்து அதிகமா போஸ் ஸ்ஸா அடிக்கும் போது டவர் ப்ராப்ளோ
ஓ ஓ ஓகே ஓகே சொல்லுங்கக்கா ஆமா
சாப்பாட் செஞ்சில்ல பருப்பு அரிசி சாப்பாட்
அரிசி பருப்பு சாப்பாடு
அதுல நல்லா இருந்தது எப்படி வச்சேன்னு கேட்டு ஒரு நாள் நானே செஞ்சு சாப்பட்லான்
அ அதுக்கு வந்துட்டு ஆக்சுவலி சின்ன வெங்காயொந்தா போடணு நா வந்துட்டு கொஞ்ச திமிரெடுத்து பெரிய வெங்காயொ போட்றே நீங்க சின்ன வெங்காயொ போட்டீங்கன்னா இன்னி டேஸ்ட்டா இருக்கும்
ஓ
எனக்கு வந்ட்டு சின்ன வெங்காயொ உரிக்கற வேலையே புடிக்காது
ரொம்ப நேரோ ஆகு அது அதுனாலயா
இல்லங்க சிஸ் புடிக்காது யாராச்சு உரிச்சு குடுத்தா வச்சுக்குவே
ஓ சேரி
ஆ அம் சின்ன வெங் காயோ ரொம்ப இதா இருக்கும் வரவே வராது நா வேற வெங்காயொ வேற ஒரு தோல் எக்ஸ்ட்ராவா எடுத்துதா எனக்கு பலக்கோ இப்போ அந்த தோல் வந் ட்டு போயிருச்சுன்னாக் கூட அது அடுத்தத் தோல் நா எடுத்துட் தா தட் பண்ணுவே எனக்கு அது அப்படியே பளகிடுச்சு அதனால சின்ன வெங்காயோ உரி க்கும்போது வேஸ்ட் ஆகுது
ஓ ஓ
நீங்க வந்ட்டு என்னப் பண்ணோன்னா சின்ன வெங்காயோ எடுத்துக்கோங்க காரோ நரைய சாப்டுவீங்களா கம்மியா சாப்டுவீங்களா
நா வந்து அதிகமா சாப்டுவே அண்ண வந்து லிமிட்டு
நான் அன்னிக்கு பண்ண அளவுக்கு அப்டே சொல்றே நீங்க எக்ஸ்ட்ரா எவ்ளோ வேணுமோ அது நீங்க பாத்து அட் பண்ணிக்கோங்க
ஆ ஓகே ஆ
ஆ அன்னைக்கு வந்ட்டு என்ன பண்ண அரிசி வந்ட்டு ஆ ஒரு டம்ளரு பருப்பு வந்ட்டு ஒரு அர டம்ளர்க்கு முக்கால் டம்ளருக்கு கொஞ்சொ நடுல எடுத்துக்டே
ஓ
அர டம் முக்கால் டம்பளர் எடுத்துக்கோங்கக்கா பருப்பு நெறைய இருந்தாலு நல்லாத்தா இருக்கும்
ஆ ஆ
ஆ இத வந்ட்டு ஊற வச்சுக்கோங்க இது வந்ட்டு ஒரு டென் பிஃப்டீன் மினிட்ஸ் ஊறணு ஊற வச்சுக்கோங்க ஓகேவா பஃஸ் ட்டு இது ஊற போட்ருங்க ஊறப் போட்டுட்டு சின்ன வெங்காயத்த உரிச்சுக்கோங்க அ நா வந்ட்டு அன்னிக் பெரிய வெங்காயொ வந்ட்டு மூணு பெரிய வெங்காயொ போட்டே
ம்
ஆ நீங்க சின்ன வெங்காயொ அதுக்கு ஏத்த மாரி போட்டுக்கோங்க வெங்காயொ ஜாஸ்தியா போட்டீங்கன்னா நல்லாருக்கு
ஓ
ஸ்ட் நல்லாருக்கு ஆ நீங்க என்ன பண்ணு னொ வெங்காயத்த போட்டுக்கோங்க அப்புறொ தக்காளி வந்ட்டு அன்னிக்கி ரெண்டு தக்காளி வெட்ன நானு சின்னதா பெருசா இருந்துச்சுன்னா ஒன்னு வெட்டுவே சின்னதா இருந்துச்சுன்னா ரெண்டு வெட்டுவே ஆ ரெண் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஆ என்ன பண்ணு அ எண்ணெ வெச்சுட்டு எண்ணெ சுட வெச்சுக்கோங்க வெச்சுட்டு நெய்யி நெய் ஒரு பாக்கெட் பத்ரூவா பாக்கெட் ஆட் பண்ணிக்கோங்க
ஆ
நெய் பத்ரூவா பாக்கெட் ஒண்ணு அட் பண்ணிட்டு அ அது நல்லா இதாய்ருமா நல்லா இதானது க்கப்புறொ கடுகு போட்டுக்கோங்க
ஆ
அது கொஞ்சொ வெடிச்சோன்னே வெங்காயத்த போட்டுக்கோங்க
ஆ
வெங்காயத்த போட்டு நல்லா வணங்கணு அ ரொம்பப் ப்ரௌவுன் னாலோ தெரியாது ஆனா அது கொஞ்சொ வேகுற மாரி வனங்கணு அந்த கிளாசி ஃபினிஷ் ட்டா வனங்கணு
ஓ
வனக்கி ட்டு அதுக்கப்புறொ வந்துட்டு அ இது வெங்காயத்த வனக்கீட்டீங்ளா அதுக்கப்றம் பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு போட் டு‌ அது வனக்கிக்கோங்க பூண்டு கொஞ்சொ சேத்தி போட்டுக்கோங்க பருப்பு சாப்பாடுல்ல கேஸ் புடுச்சுக்கு
ஆ ஆ
நா வன் ட்டு கொஞ்ச பெருங்காயமு சேத்துப்பே அ இதுல எண்ண போடும்போதே அ ஃபஸ்ட்டு வெங்காய போட்றதுக்கு முன்னாடியே பெருங்காய ஆட் பண்ணிக்கிவே
ம் ம்
பண்ணிட்டு அ இப்ப வன்ட்டு பூண்டு போட்டீங்ளா பூண்டு போட்டதுக்கப்றொ இது போட்ணு அ வரமொளகா
ஆ பூண்டு வந்து நறுக்கி போன்ணுமா இடுச்சு போண்ணுமா
நா அப்புடியே போட்ருவே ஏன்னா அது அப்டியே சாதத்தோட வெந்துரு
அ அ
அப்பதா சாதத்தோட சாப்டும்போ பூண்டு வரு எனக் பூண்டு வந்து அப்டி சாப்ட புடிக்கு அதுனால அப்டியே போடுவ உங்ளுக்கு புடிக்காதுனா இடு ச்சோ இல்ல கட் பண்ணியோ போடுக்கோங்க பட் சாப்பாட்ல வன்ட்டு அது வெந்துரு அ நல்லா வெங்காயமே வன்ட்டு மசியிற மாரி வெந்துருல்ல ஏன்னா நாலு விசில் உடுவோல்ல பூண்டு நல்லா வெந்துரு நம்ம கெளரும் போதுந்த பூண்டு இதயிரு அதுனால அது எப்டி போட்டாலு பிரச்சனல்ல
சேர் சேரி
அதுக்கப்புறொ வந்து ட்டு பூண்டு போட்டீங்களா பூண்டு போட்டு வர மொளகா வந்து ஆ எடுத்துட்டு போட்டீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் காரம் புடிக்கும் காரம் வந்துட்டு கரெக்டா இருக்கும் நம்ம வீட்டுல வந்துட்டு கொஞ்சம் எல்லாருமே கார சாப்பிடுவோன்றதுனால நா விதையோடு தான் போடுவேன் வெதயோட போட் ஆனா நான் வந்துட்டு அன்னைக்கி மூனு வரமெளாக போட்டேன் மூணு வர மொளகா போட்டு அதையும் வணக்கிட்டா அதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளிய பண்ணி தக்காளி வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியா சாப்ப பண்ணிருங்க அப்பதான் வந்துட்டு அந்த தக்காளி வந்துட்டு வாய்க்கு வராது அந்த சாதத்தோடேயே மசூ ஞ்சுறும்
ஓ
அதுக்கப்பறம் வந்துட்டு இது ஆஹ் தக்காளி போட்டீங்களா போட்டுட்டு போயிட்டு மஞ்ச தூளு சாம்பார் தூளு மொளகா தூளு
ஆஹ்
நான் சாம்பார் தூள் ஒன்ற ஸ்பூன் போட்டேன் மொளகா தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டேன் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டேன்
போ
போட்டுட்டு இதெல்லாம் போட்டீங்களா நல்லா போட்டு வனக்கணும் வனக்கும் போது லைட்டா அடி புடிக்கும் அப்படியே வனக்கிடுங்க வனக்கிட்டு தண்ணி ஊ திருங்க
ஆஹ்
தண்ணி ஊத்திட்டு அந்த தண்ணி அஹ் தண்ணியிலேயே உப்பு போட்டு நல்லா தளந்து உட்டுட்டு அந்த தண்ணி லைட்டா சூடே கொதி வரும்போதே அரிசி போட்டருங்க அரிசி பருப்பும் நல்லா கழுவிட்டு அத போட்டுருங்க அத போட்டுட்டு அதுப்றொ என்ன பண்ணுன்னா அப்டியே விட்டுர்ணு அது வந்ட்டு நல்லா இதாகு ஆ நல்லா பாயில் ஆகு கொதிக்கு
ஆ அவ கொதிச்சதுக்கு அப்பந்தா அத்தது
அ கொதிக்கும் போது நீங்க என்ன பண்ணுன்னா விசில கழுத்திட்டு குக்கர் மூடிட்டு விசில் போட்ருங்க ஒரு நால் விசில எடுத்தா போதும்
ஓ
அதுக்கப்றொ கெளறிட்டு சாப் ட்டுக்கோங்க ஓபன் பண்ணதுக்கு அப்பறொ ஓ இது அ மல்லி எல போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்ட்டா போதும் அவ்ளோதா வேலல்லா கெடையாது ஈஸியான டிஷ் சாப்
ஆ ஆ இது ஆனா நம்ப வந்து அப்பயே சூடா செஞ்சு அப்டே சாப்ட்டொன் ன்னா டேஸ்ட் அப்டே இருக்கும்
தண்ணி கொஞ்சொ எப் ப்பிடி அரிசிக்கி சேக்கர் கூட கொஞ்சொ சேத் த்தி வெச்சுக்கோங்க அப்பதா அந்த கொஞ்சொ அந்த கொலைவா கெடைக்கு
ஆமாம்மா
கொலஞ்ச மாரி அப்பதா இருக்கும்
ஆ ஆனா நா வைக்கும்போது
கொஞ்சொ டேஸ்ட் இருக்குல்ல அப்பதா அந்த மாரி கெடைக்கு
ஆ நா வைக்கும் போது என்ன ஆகுது தெரியுமா தண்ணி எவ்ளோதா அதிகொ ஊத்தனாலு அந்த தண்ணி வந்து கரெக்டாயி சாப்பாடு ரொம்ப கொழைவாய்ட்து அந்த கொள கொளன்னு வராம தண்ணியே இல்லாம வர வரன்னு கொள கொளன்னு ஆயிட்து
அப்ப நீங்க என்ன கம்மியா ஊத்துறீங்களா இருக்கும்
அப்படியா அப்ப என்ன அதிகமா ச
ஆமா இதுக் கொஞ்சொ எண்ணெ சேத்து த்துணு நா அதா சொன்னல எண்ணயு ஊத்தி நெய்யு ஊத்துவே ரெண்டுமே ஊத்துவே நா மஷ்ரூம் பிரியாணி செய்வ் வ அதுவு சூப்பரா இருக்கும் அது இன்ஸ்டாகிராம்ல பத் செஞ்சே
ஓ
அது வந்ட்டு உங்க இன்னொரு தம்பி கீ ரொம்ப புடிக்கு வந்தானே அண்ணி மஸ் சுமிடியானி செய்ங்க நிந்தா சொல்லுவா வந்தோனே
ஆ இல்ல நா வந்து அதுல்லா சாப்ட்டதில்ல ஆனா அன்னிக்கு வெக்கிறே சொன்னே நீ வெக்கல நேத்து பத்து சாப்பாடு எனக்கு கெடச்சிருக்கு
மஷ்ரூம் பிரியாணி வைக்கிறே சொல்லி வைக்கிலியா நா இல்ல டா வச்சே நீங்க அந்தன்னிக் கிளம்பிட்டீங்கன்னு நெனைக்கிறே
இல்ல ரொம்ப லேட் ஆயிடுச்சுல நீ கடைக்கெலா போனு அப்டின்
அ அ அ இப்ப இதுல வந்ட்டு ரைத்தா இருக்குல்ல ரைத்தாக்கு என்ன பண்ணுவோனா வெங்காய்த வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியா சாப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸடே ரெடிக்கணு வெங்காயோ வெட்டி வெட்டுவீங்கல்ல அப்பவே ரைதாக்கு வெங்காயோ வெட்டிட்டு அப்பவே ரைத்தாவ ரெடிப் பணிருங்க ஏன்னா அந்த ரைட்டால வட்ன அந்த வெங் வெங்காயவெட்டு கொஞ்ச நேரோ ஊறனு
ஓ
அதுக்கப்றோ தயிர் பாக்கெட் ஒன்னு ஆட் பண்ணிட்டு அ சீரக தூள் துளு அ ஒரு சிட்டிக்க மொளகாதூளு அ அப்பரோ ம் கொரியாண்டார் தூள் அ மல்லித்தூள் இதெல்லாத் த்யு ஆட் பண்ணிருங்க அந்த தயிர்லியே போட்டு நல்லா அடிச் ட்டு அந்த வெங்காயத்தையு போட்டுட் அ கொஞ்சோ கொத்தமல்லி அதுல அப்ப அது இனி டேஸ்ட் நல்லா இருக் ஒ அந்த ரைட்டா தேச்தீ நி நல்லாருக்கு
ஓ செரி
அன்னிக்கு ரை ட்டா கலரே பார்த்திருப்பீங்கல்ல கொஞ்ச டிஃப்ரெண்டா தா இருக்கு
ஆமா
நல்லா இருக்கு ரைத்தா வந்து இப்டி வச்சு சாப்பிடும்போ இனிமே அந்த ஒரு அந்த தயிரோட டெக்ஸ்சர் வந்து இனிமே நல்லாருக்கு
ஆ ஆ
புடிக்கும் எனக்கு ரைஸ்னா ரொம்ப புடிக்கும் அச்சன அன்னை கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ச்சு திரும்பி போய் ஒரு தயர் பாக்கெட் வாங்கிட்டு வரைக்கும் அது கொஞ்சம் மொட அதனால அப்டியே வெச்சுட்டே அவரும் பசியில இருந்தனால சாப்பிட்டாரு இல்ல னா கேப்பாரு பசி இருந்த தா சாப் த
ஏ அது ச
ஆச்சுவலி எனக்கு நெறைய லா செய்ய தெரியாதுக்கா இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்தே செஞ்சிருப்பேன் எனக்கு நெறைய எல்லா செய்யவே தெரியாது
ஆஹ
எனக்கு ரெண்டு பேருக்கு அளவு தா தெரியும் இப்ப நான் அளவு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க போல ரெண்டு பேருக்கு மேல சமைக்க தெரியாது அது அப்படியே பழகிருச்சு வந்ததுல இருந்து அப்படி னக்கா இருக்கு இருக்கன் அங்க இருக்கும்போது அத்தைதான் செய்வாங்க இங்க இருக்கும்போது மட்டும் சொன்ன நா செய்றேன்
அதா
எதுவும் பெருசா நா எதுமே செஞ்சதே இல்ல தோச ஊத்துவேன் வேற எதுவும் பெருச தலாஸ் செஞ்சதே இல்ல
செரி-செரி இன்னெல்லா கொஞ்சோ கொஞ்சோ அப்டி பழக்கிகோ ஆஹ் இல்ல இன்னு கொஞ்சோ கொஞ்சோ அப்டியே கை சேர்த்தே செஞ்சு பழகிக்கோ நாங்களா அடிக்கடி வருவோம்
ஆஹ எங்க வீட்ல ஒரே ஒரு றதா இருக்குது உத்தரவாங்கலா அனைவ சொல்லிட்டு தான் இருக்கேன் போன டைமே உங்க தம்பி ரொம்ப பத்தவே இல்ல எனக்கதுகொஞ்ச சங்கட்டமாது என்ன பண்றது இப்ப இன்னொரு சின்ன குக்கர் இருந்துச்சுன்னா பா அப்பக் மட்டும் வெறும் அரிசி போட்டு வரும் இத்தனுண்டு ரசமாச்சி வச்சிருக்கலாம் அவளுங்களும் சாப்பிட்டுருப்பாளுங்க குக்கரு இல்ல அந்தனக்கு அரிசி வேர முடிஞச்சு நானு இவ்ளுங்கள வச்சுட்டு எனக்கு கொஞ்சோ டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு பழக்கம் இல்லல இப்ப நீங்கன்னா டெய்லி பாப்பாவ பாத்து ரிங்க உங்களுக்குல்லா தெரியாது
ஆமா சேரி டா தா அண்ணா கூப்றாரு நா இரு உன்ன கூப்பறே
ஆ செரி க்கா